ஹலோ எப்டி இருக்கமா
எப்டி இருக்கீங்க நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே
ஆ நா சாப்டே நீங்க சாப்டீங்ளா
ஆ நான் சாப்டே அப்புற இன்னக்கி உங்க
செரி செரி செரி எங்க வீட்ல வந்து சிக்ஸ்டி ஃபை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தோசா சிக்கன் கறி அப்புறம் அப்புற நைட் இன்னு ஆனா டின்னர் பண்ல நா இப்போ ஈவினிங் சாப்
ஓ செரி செரி எங்க வீட்ல வந்து இன்னிக்கி வெஜ்ஜுதா நான்வெஜ் ஜில இல்ல இன்னிக்கி ஆமா இன்னைக்கு வெஜ்ஜு தா நான்வெஜ் இல்ல கிளைமேட் வந்து இங்க ரொம்ப காத்து மா இப்ப வந்து ரொம் ஒரே காத்து குளிரு மழ வர் ருது ஆனா ரொம்ப பெருசால வரதுல்ல கொஞ்சோ ஒரு மாரி தூறிட்டே இருக்கு அங்க எப்படி இருக்கு
மழ இங்க வந்து கிளைமேட் ரொம்ப கிளவுடியாதா இருக்கு மழல்லா கடையாது ஹ
ம் ஓ சரி சரி கொஞ்ச ஹாட்டா இருக்கா ஆமா ஆமா எங்களுக் கு ஒரு ஜில்லு தா ஆனா ரொம்ப காத்து காத்து அடிச்சிட்டே இருக்கு எப்போதா அடிக்கடி கரண்ட் போயிது அந்த மாரி ஒரு கிளைமேட்டா இருக்கு இப்போ ஆமா ஆமா ம் வீட்டுல எல்லாரு எப்படிக்காங்க
செரி இந்த ஃபங்க்ஷன் வெச்சிரு கோ வந்துரிங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஓ நெக்ஸ்ட்டு மந்த்தா ஓ ஃபஸ்ட்டு நீங்க வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணிருவீங்க அதுக்கப்புறமா கிராண்டா மே
ஆமா என்ங்கேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ம் ஆமா ஆமா எங்கேஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து
ஆ
எதோ இருக்கறாங்க
ஓ செரி செரி பஸ்ட்டு இப்போ பொண்ணு வீட்டுல ஃபங்க்ஷனா இல்ல மாப்பிள்ள வீட்டுல ஃபங்க்ஷனா இல்ல ஃபோ பங்க்ஷன் பொண்ணு வீட்லயா இல்ல மாப்பிள்ள வீட்லயா அப்படியா சரி சரி அத பொண்ணு ஓ செரி செரி கிராண்டா பண்ணுவா
ப்பிள்ள வீட்டுல கல்யாணோ ஆ மாப்பிள்ள வீட்டுல கல்யாணத்த பண்ணுவாங்க
கல்யாணம் பண்ணுவாங்க ஓகே ஓகே
ம் அவங்க
ம் இங்க வந்து பொண்ணு வீட்டுலதா எங்கேஜ்மெண்ட்டு கல்யாணமு பொண்ணு வீட்டுலதா ரிசப்ஷன் தா மாப்பிள்ள வீட்ல, ம் ஆமா ஆமா
ரிஸப்ஷன் மாப்பள வீட்ல ஓகே ஓகே டிஃப்ரொண்ட்டா இருக்கு ஆ செரி செரி செரி அப்புறோ லைஃப்லா எப்படி போது
ஆ நல்லா போது உனக்கு எப்படி போது
எனக்கு சூப்பரா போது
சூப்பரா போதா சரி சரி ஆமா ஆமா ரொம்ப ம் ரொம்ப நல்லாச்சு பேசி அப்புறம் ம் ஹ ஆ
உங்க ஹஸ்பண்ட்லா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க ம் அவங்களு நல்லா இருக்காங்க அப்புறோ இது எங்கேஜ் மென் பர்ச்சேஸ் எல்லா முடிஞ்சிருச்சா என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்க
எங்கேஜ்மெண்ட்டுக்கு பிளவுஸ் எல்லா இன்னு ரெடி பணல சாரீ வந்து ஒன் டே அவங்க சொல்லுவாங்க அப் அந்த டேட்ல போய்ட்டு சேரீ வாங்குற மாரி இருக்கு சாரீ ஆனா ரொம்ப கொஞ்ச நெரு க்கத்துல வாங்கர மாரி பிளான் பண்ணிருக்காங்க ஆனா அ நெருக்க த்துல வேண்டா அம்மா சொல்லியிருக்காங்க
ஓ செரி செரி
ஓ
ம்
முன்னாடியே
ஓகே ஓகே பர்ச்சே இது மத்தது பர்ச்சேஸிங்ளா
ஆ மேரேஜ் வந்து இப்போ த்ரீ மந்த் கொஞ்சோ முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வரற மாரி இருக்கு மேரேஜ்க்கு பர்ச்சேஸ்லா முன்னாடியே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால லேட்டாதா பண்ணுவாங்க
லேட்டா பண்ணிப்பீங்க, செரி செரி செரி வெறும் சா ரி மட்டுந்தா பர்ச்சேசிங் இருக்கா இல்ல மத்த பர்ச்சேஸ்ல்லா பண்ணும்மா
எல்லா முடிஞ்சு சாரீ மட்டுந்தா சாரீ வாங்கிட்டா அதுக்கு மேட்சா அப்பறோ எல்லா வாங்குற மாரி இருக்கு
ஓ செரி செரி செரி
ஆமா ஆமா பேங்கல்ஸ்சு ஆரி பிளவுஸ் போட்ணு அதுதான
அ, ஓ ஆமா ஆமா எப்டி ஆரி வொர்க்குக்கு காஸ்ட் எல்லா எப்டி பண்றாங்க அந்த ஊர்ல எல்லா
இங்கயா செவன் தௌசண்ட் கிட்ட கேக்குறாங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து சொல்லி குடுத்துட்டு இருந்தாங்கல்ல ஆரி இப்பல்லா ஒரு நெட்டு வச்சாலுமே அவங்க வந்து
ம், ம்
தங்க அதுதா எனக்கு ஒண்ணுமே பு ரியல அதுல ஒண்ணுமே டிசைனே ஆனா ஃபைவ் தௌசண்ட் கிட்ட அவங்க கேக்குறாங்க
அப்படியா நம்மளே அதுக்கு போட்டுருலா இல்ல பக்கத்து வீட்ல எ ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு போட்டுட்டு இருக்கான்னு சொன்னாங்க சொன்னாலே அந்த பொண்ணு நல்லா போட மாட்டாங்களா அவங்கள்ட குடுத்தா
பக்கத்து வீட்ல ஆ பக்கத்து வீட்டு பா அவங்க வந்து அவ சார்ஜஸ் வந்து கம்மிதா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்தா ஆல்ரெடி என்ன பொண்ணு பாக்க வரப்போ நா பிளவுஸ் ஒண்ணு குடுத்துருந்தே அவங்க வந்து து இது பண்ணி சூப்பரா இருந்துச்சு ஸ்டிரி சிங் வைசு நல்லா இந்துச்சு அப்றோ வந்து அவுங்க ரொம்ப மாடன் லா பண்ணுவாங்களா எனக்கு தெரில
அ உ நீங்க எதிர்பாக்கற அளவுக்கு அங்க இருக்காதுன்றியா
ஆமா ஆமா ஆமா
ம், ம், ம் அப்பறோ எங்க ட்ரிப் எங்க போற மாரி அ பாப்பா வந்து கான்வென்ட்ல படிக்கிறா, அ ட்ரிப் எங்கயோ பிளான் பண்ணிருக்கீங்னு பிளா பிளான் பண்ணிருக்கீங்களாமாமே எங்க அந்த அந்த எடம் எப்டி இருக்கு அத பத்தி சொல்லுங்க
டா இருக்க பிளேஸ்க்கு போலான்ற மாரி ஒரு பிளா இருக்கு, போலா
ஓ
கம்மிங் வீக் வர வாரமே போற மாரி இருக்கு
ஓ செரி செரி அது அந்த பிளேஸ் எப்டி இருக்குமாமா நல்லா இருக்குமா இல்ல
பிளேஸ் ரொம்ப சில்லுன்னுதா சொல்லுவ இல்ல ரெயினின்னு வேற சொல்லி எனக் அ சொல்லியிருந்துக்காங்க அதுதா எனக்கு ஒண்ணும் புரியல மல சரிவுன்னு வேற இப்பதா நியூஸ் ஒண்ணு பாத்தே, சேரி பாப்போ அந்த சைடு போகாம இல்லாட்டி வேற சைடு ஏதாச்சும் பிளான் பண்ணிக்லா அப்டின்ற மாரி இருக்கே
ஓ இந்த சைடு அப்டியே வந்துருங்க
டு
ம், ஆ எங்க சைடு வாங்க அப்ப நல்லா இருக்குல்ல வந்தீங்கன்னா, ம்
ஆமா ஆமா வந்தா மீட் பண்லா பாக்லா பேசலா
ம் பாக்கலா பேசலா எல்லா பண்ணலா வாங்க
வந்தா பிரியாணி கெடைக்குமா
ஐயூ உங்குளுக்கு இல்லாததா கண்டிப்பா கெடைக்கோ
செரி செரி ம்
ம் அப்றோ அந்த பிளேஸ்க்கு போறதுக்கு எல்லா புக் எல்லா பண்ணிடீங்களா
அ அதலா முடிஞ்சி
அ எல்லா பண்ணியாச்சா செரி செரி என்ன வியூ பாயிண்ட் மாரி இருக்குமாமா
அ ரைடு ட்ரக்கிங் மாரினு சொன்னாங்க
ஆ
ஆ அதுதா பாக்ணு அது ஆனா கன்பாமா டிசைட் பண்ணல இதுதா அதுதான்டு இ மாரி பிளான் ஒண்ணு போட்டுருக் கோ அவ்ளோதா ஆனா அ இது போற இதுக்கு வேனுலா புக் பண்ணியாச்சு
ஆ ஆ
அ அப்பா அம்மா எல்லாருமே பக்கத்துலே இருக்காங்களா இல்ல அவுங்களா ரொம்ப தூரத்துல இரு
இல்ல இல்ல அவுங்கலா கொஞ்சோ பக்கதா ஒரு போர் ஹர்ஸ் ட்ராவல் தா ஆ போர் ஹார்ஸ் டிராவல் பண்ணணு ஆமா ஆமா ப அது கொஞ்சோ அப்டி இல்ல நாங்க அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்தனால கொஞ்சோ அப்டி பலகிடுச்சு
செரி செரி செரி
அப்டி பலகுனால கொஞ்சோ பக்கதா
காலேஜு ஸ்கூலிங்ஸ் எல்லாமே ஹில்லி ஏரியாஸ் லா பண்ணீங்ளா இல்ல வந்து பக்கத்துல ஆ
நா எல்லாமே ஹில்ஸ் ஏரியால தா பண்ணிருக்கே
ஆ அங்க வந்து இப்போ இப்ப ட்ரெஸ்ஸஸ்லா வந்து ஆ யூனிபாம் மாரி இருக்குமா இல்ல ஸ்வட் டர்ஸ் மாரி அந்த மாரி குடுப்பாங்களா ஸ்கூல்ஸ்லலா
ஆ இப்போ நம்ம ஸ்கர்ட் போறோல ஸ்கர்ட் வெளிய வந்து ஷர்ட்டு டையி அந்த மாரி போட்டுக்கணும் ஆமா இந்த இன்னொரு ஃபஸ் ஸ்டுடே வந்து என்ன பண்ணுனா பெளசர் பொடுண்ணு
ஃபஸ்ட்ட் டே கோட் மாரி ம் செரி ஸ்வெட்டரா அந்த மாரி டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அவங்க டிரெஸ்ஸு வந்து
ட்ராக் சூட்
ஆ செரி செரி
மறுபடியோ போர்து டே வந்து ஸ்வெட்டரு பிப்து டே வந்து பிளேஸு அந்த மேரி ஆ எப்டி மா மாத்தி மாத்தி நம்ம போட்டுக்குணு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு யூனிபாம் போட்டுக்குணு அப்றோ சாக்ஸு ஷூவு எல்லாமே போணோ
ஷாக்ஸ் ஷு அதலா நம்ம போறது தா தா அது ஸ்கூலனாலே ரொம்ப ஸ்ட்ரிட்டான ஸ்கூல்லா இருக்குமோ இல்ல இப்போ வந்து இங்கல்லா வந்து நம்ம இங்க தமில்நாடு ஆல் ஓவர் தமில்நாட்ல கவுர்மெண்ட் ஸ்கூல்சா அந்த மார்லா இருக் ல அந்த மாரி அங்கியூ கவுமெண்ட்ஸூல்ஸ் அந்த மாரி இருக்குமால வண்டி பிரைவேட்டு அந்த மாரி
இங்கியூ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கு பட் நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இப்ப பாப்பா படிக்கிறா ஒன்னும் பெரச்சனை இல்ல அந்த ஸ்கூல்ல வந்து இப்போ நெறைய நம்ம படிக்காதது ரோபோட் டிக்ஸ் அந்த மாரி நெறைய கோர்ஸ் எல்லா சொல்லி கொடுக்குறங்க ஒன்னும் பெரச்சனை இல்ல
ஓகே ஓகே
ஆ இப்ப நம்ம ரோபோட்டிக்ஸ் இ லைப்ரரி இ லேப் அந்த மாரி எல்லா படிச்சதே இல்ல இப்ப இவங்களுக்கு வந்து அதெல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலும் நல்லாதான் இருக்கும் ஒன்னும் பெரச் சனை இல்லை இருந்தாலும் கொஞ்சொ தூரமா இருக்கனால நம்ளுக்கு ஒரு இதா இதா இல்லாம இருக்கு
ஆ செரி பாண்டிச்சேரி கிள்ம்பி வாங்க உங்கள எல்லா இடத்துக்கும் சுத்தி காமிக்கிறேன் வீ ச் செல்லாம் பொயிருக்க மாட்டீங்கன்னு நெனை
அ பீச் வந்திருக்கோ நாங்க கன்னியாகுமரி ம் கன்னியாகுமரி மாரி எடத்துல்ல வந்துருக்கோ ஆ செரி செரி பீச் ஏரியால பிஷ் எல்லா நெறைய கடைக்குமாமே நீங்க ட்ரை
பிஷ் வந்து செமையா கடைக்கும் மார்னிங் இயர்லி மார்னிங் நம்ம ஹார்பர் போனோனா ஹார்பர்ல இருந்து ஆ மீன் அப்டியே ஃப்ரெஷ்ஷா வரும்ல அந்த மாரி மீன் எல்லாம் வந்து எப்டி வாங்கனும்னா இந்த மாரி அவங்க எடுத்து கொட்டிருவாங்க கொட்டிட்டு ஃபோர் ஹண்ரட் ஃபை் ஹண்டரட் சிக் ஹண்ரட்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல வந்து நம்ம ஃபோர் ஹண்டரடனு சொன்னாங்கன்னா டக்குன்னு அத போய்டட்டு வாங்கிக்கணு நண்டு ஏராளா அந்த மாரி தான் அந்த மாரி வாங்கும் போது நம்ளுக்கு பக்கத்துல எல்லாரும் வந்து விபாங்கல்ல அந்த எடத்துல வாங்கறத விட அங்க போய் ஸ்ட்ரைட்டா
ஸ்ட்ரைட்டா போய் வாங்கறது ம் ஃப்ரெஷ்ஷாவும் கடைக்கும் ம் டிரை ஃபிஷ் கடைக்குமா டிரை ஃபிஷ் கடைக்குமா
டிரையு டிரை ஆ டிரை எல்லாம கடைக்கு காது அங்க டிரை இருக்காது நம்ம கடையிலல்லாம் அந்த மாரி பொனாத டிரை எல்லா கடைக்கும்
ஓ செரி செரி இப்ப நம்ம அங்க நம்ம இப்ப வீட்ல செய்யணும் அப்டின்னா ஃப்ரெஷ்ஷா செய்யணும் அப்டின்னா அங்க போய் வாங்கிக்கலா ம் அங்கயே வேணுனாலு அ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு
அப்டின்னா நாம்ம வந்து அங்க போனம்னா நம்ம ஒரு ஃபோர் ஹண்ட்ட் பைவ் ஹண்ட்ரட் எடுத்துட்டு போனாலே போதும் நம் நெறயா வாங்கிட்டு வந்துர்லா நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாரி வாங்கிட்டு வர்லா
பரவாயில்ல ஏனா பீச் சைடு இருக்குனால அது ஒரு பெனிஃபிட் நமக்கு இங்கெல்லாம் அப்டி எல்லா கடையாது இங்க
அதுவுமே நம்ம ஏர்லி மார்னிங் போனோ இப்போ ஒரு போட் அங்க வருதுன்னா அந்த போட் வருது போட் வருது சொல்லிட்டே இரு பாங்க இங்க இருக்கவங்க வருதுனா அது ஒரு நாலு பேரு நின்னுட்ருப்பாங்க டக்கு டக்கு டக்கு குல இப்டி கண் இப்டிங்கிறதுக்குள்ள அந்த மீன்
மீன் எல்லா காலி ஆய்டு ஆ
நம்ம தா போய்ட்டு உஷாரா போயிட்டு அத வேக வேகமா வாங்கணு குடுங்க இ நல்லா நான் காசுதறேன் அப்டின்ட்டு நம்ம பாத்து வாங்குனு அப்டிலா நெனைக்க முடியாது அவங்க எடுத்துட்டு வந்து கொட்டும் போதே நம்ம வாங்கிரனு
போய் ஆமா வாங்கிடும் கண்டிப்பா அப்பதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷா கடைக்கும் நம்ளுக்கு அப்பதான் ஒரு பெளசண்டா நெறையவும்
ஆமா ஆமா ஆமா ஏனா அவங்க அப்பதான் புடிச் ட்டு வராங்க நம்ம அதுல நல்லது கேட்டது அந்த மாரி பாக்க வேண்டா அவசியம்லாம் இருக்காது மோஸ்ட்டா இல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குமே
ஆ ஆ ஓகே ஓகே கண்டிப்பா ஒரு வாட்டி வந்தா ட்ரை பண்ணணு
கண்டிப்பா ஒரு நாள் வாங்க ஃப்ரெஷ்ஷா நண்டு மீன் ஏ அ எல்லாமே எல்லாமே கடல்ல அதா சீயு கடலு விலங்கா அது என்ன கடல் உயிரினுங்கள் எல்லாத்தயு சாப்பிட்றலா
தட்டில வைக்கலா
ஆமா
செரிமா ஃப்ரீயாருக்கு போது கால் பண்ணுங்க
ஃப்ரீ கண்டிப்பா
ம் சேரிமா
சேரி ஓகே
ஆ பாய்
ம்